கேக்குத மேம் ஆஹ் ஆஹ் செரி ஓகே இப்ப வந்து நம்ம எதை பத்தி பேசலாம் சரி உங்களுக்கு
அப்டியா பயணத்த பத்தி ஆ சொல்லுங்க சொல்லுங்க அப்டியா நா கடைசியா போனது அது வந்து அது எது என்னது ஆக்ரா தாஜ்மஹால் அந்த மாரி போய்ட்டு வந்தே அது ஆஹ் அப்டியா அப்டியே அங்கருந்து அஜ்மீர்
அஜ்மீர்
ம்
ஆ
ஆ அப்டியே ரிட்டர்ன் வரும்போது பாம்பே
பாம்பே எனக்கும் பாம்பே போணுன்ட்டு ஆச
பாம்பேல நெறய சுத்தி பாக்கவே இல்லப்பா சுத்தி சுத்தி அந்த சல்மான் கான் வீடு ஷாருக்கான் வீடு
ஆ
அவங்கள பாக்க முடியல அவங்க வீட மட்டுந்தா காட்னாங்க டூரிஸ்ட்ல இதுதா ஆமா இதுதா சல்மான் கான் வீடு இதுதா ஷாருக் கான் வீடு வேண்டு சல்மான் கான் வீடு எவ் எப்டி இருக்கு தெரியுமா நார்மல்ப்பா ஒண்ணுமே இல்ல கீழே மெடிக்கல் ஷாப்பு நம்மள்ளா இருக் ளோள வீடு அந்த மாரிதா இருக்கு கீழ மெடிக்கல் ஷாப்பு மேல இருக்குறாரு அவரு வீட்ல ஒரு எதுவு இல்ல அந்த கார் வைக்கிறது அந்த பந்தா எதுவுமே இல்ல அவரு வீடறு இதே ஷாருக்கான் வீடு பாத்தோ பீச் ஓரத்துல அப்பா அவர பாக்கறதுக்கு அவ்ளோ கூட்டொ அந்த கேட்டாண்ட அவர் வெளில வர்ரதில்லையா ஆனா சல்மான் கான்னாவது தருவாரா இந்த மாரி கூட்டம் நெறைய இருக்கு உங்கள பாக்க ஆள் வந்துருக்காங்கன்னா அவர் வந்து ஆய் சொல்லுவாரா ஷாருக்கான் வெளி ளிலே வரமாட்டாரா ஆனா அந்த அளவு கூட்டொ அவரு வீட்டாண்ட வெளியிலருந்தே கேட் இதுதா ஷாருக்கான் வீடு அப்படின்னு கேட்ட மட்டும் காட்டி கூட்டிட்டு வண்ட்டாங்க ஏமாத்திட்டாங்க அங்கருந்து வந்து அதே மாரி அங்க ஒரு தர்கா இருக்கு கேள்விப்பட்டிடுருக்கீங்களா கடலுக்கு நடுவுல
கடலுக்கு நடுவு
ஆமா ஆமா கடலுக்கு நடுவுல அது வந்து மும்பைல இருக்கு ஹாஜி அலியோ நவப்பியர் அவருக் கு அது வந் ந்து இங்க இந்து இருக்கு இப்ப நீங்க செங்கல்பட்டுல எங்க இருக்கீங்கன்னு தெர்ல அங்கருந்து அவ்ங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அந்த அளவுக்கு தூரத் த்துக்கு வரைக்கு கடலு அந்த கடலுக்கு நடுல அவருடைய தர்கா அங்க போகற்துக்கு ஒரு நேரம் இருக் கு
ஆ
அந்த நேரத்துல அந்த பாலம் வந்து அப்டியே தனியா அந்த அலைகள் வந்து அப்டியே தனியா வழிவிட்டுருந்தது
ஆமா இது ஏதோ நா ப அதாவது பாத்திங்கனா ம் இந்த ஜெய்ப் இதுவு இருக்குல்ல ஜெய்ப்பூரா இல்ல ஆமாமா ஜெய்ப்பூர் கிட்ட வந்து பாத்திங்கனா அதுக்கு வந்து பாத்திங்கனா லிங்க இருக்கு ஆ இந்து இது படி பாத்திங்னா ஒரு லிங்க இருக் கு மார்னிங் வந்து னா கடல் வந்து பாத்திங்னா உள்வாங்கி இருக்கு போலா ஈவினிங் வந்து வர வர வர வர பாத்திங்கனா கடல் தண்ணி அந்த லிங்கத்தையு மறைச்சிரு அந்த அளவுக் வந்து பாத்திங்னா இருக் எப்படி இது வந்து பாத்திங்கனா இந்துலயு இருக்கு இதுலயு இருக்கு
ஆ அது வந்து அந்த வழி விட் ரு அந்த பால அப்படியே தனியா பிரியுது இந்தப்பக்க அலைகள் தனியா அடிக்குது அந்த பக்க அலைகள் தனியா நடுல நம்ம நடந்து போக துக்கு எட அந்த நம் அந்த அலை வந்து நம்மள வந்து டிஸ் டர்ப் பண்றதே இல்ல அந்த அளவுக்கு அலைகள் வேகமா வருது ஆ னா அந்த நடந்து போற யாருக்கு அது டிஸ் டப் பண்ல அந்த பாலத்த மூடவு இல்ல நாங்க போற நேர வந்து ஈவினிங் ஒரு ஒரு மூணு இருக்கு நாங்க போனது மதியான லன்ச்ச முடிச்சுட்டுதா போனோ போறச்ச உள்ள வந்து ருங்க உள்ள வந்துருங்கன்னு ஒரே அனோன்ஸ் சீக்கிர நடந்து வரவங்க சீக்கிர உள்ள வாங்க அங்க கதவ மூட போறோ அந்த மாரி தண்ணி வர நேரம் வந்துடுச்சு அப்டின் நாங்களு பயந்தடிச்சுட்டு ஓடு உள்ள ஓடிப்போன ஒரு பத்தாவது நிமிஷமே கே அந்த கதவ அவ்ளோ வ்ளோ பெரிய கதவு அ எ எந்த கதவுனா இரும்பு கதவு பழங்காலத்து படத்துலல்லா பா இழுப்பாங்க தெரிமா பாத்துருப்பீங்க அந்த மாரி அந்த கதவு அத மூடிட்டாங்க மூடிட் நாங்க உள்ள லாக் ஆய்ட்டோ நாங்க லாக்க ஆயி அந்த ளுக்கு சுத்தி அலயு அந்த அளவு இதே நாங்க வந்த பாதையே மூடிடுச்சு சத்தமா பாதயே இல்ல இப்ப திருப்பி போற்துக்கு பாதயே இல்ல நமக்கு அந்தக்கான நேரோ அதே மாரி எங்க வாங்க சொன்னாங்க தொழக எல்லா முடிச் ச்சதுக்கப்பறோ மடிபியு அலோன்ஸ் பண்ணாங்க நாங்க கேட்ட தொறக்குறோ போறவங் போயிடுங்க அப்டின் அதுக்கப்புறமா ஒரு ஒன் அவர் ஒன்றவர் நாங்க உள்ளியே இருந்தோ கேட்ட தொறந்தாங்க அதுக்கப்புறமா நாங்க வெளில வந்தாச்சு அதுவு நல்ல ஒரு அனுபவம் அந்த தர்காவ பாத்தது
கண்டிப்பா அதுவு வந்து பாத்தீங்ன்னா நடு வுல ஒரு தர்கா கட்டி அ அவ் நல்லா பெரிய கோ கண்டிப்பா நானு வந்து பாத்தீங்கன்னா போகனோ மும்பை நெக்ஸ்ட் டைம் நாங்க அங்க போறோ அப்டின்னா அ
கண்டிப்பா போய் பாருங்க பாக்க கூடிய ஒரு எ
அ எனக் தெரிஞ்சு டெல்லியில அதிகமா செலிபிரிட்டியே இல்ல இந்த கவர்னர் வீடு அந்த இது மாளி
டெல்லி போகல நானு அ
இது தா இருக்கு அதுக்கடுத்து இந்தியா கேட் இருக்கு ஆக்ரால தாஜ்மஹால் இருக் கு அப்டியே வந்து பாத்தீங்ன்னா அ அதே பக்கத்துல அந்த இதுல்லா பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ண ராதா வந் இதுவு இருக்கு அதெல்லா வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன் அதெல்லா இருக்கு டெல்லில ஆமா டெல்லியில உள்ள போ அந்த சைடு போனா கிருஷ்ணா ராதா வளந்த இதுவு அந்த இதெல்லா வந்து ஆமா உள்ள ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேட்டி ம் ஒரு கிலோமீட்டர் இருக் நாங்க டெல்லி வந் அப்புறோ அங்க ஒரு வேன் ப இதுல்லா வந்து ரெடி பண்ணி நாங்க போனோம் நாங்க அதுக்கு முன்னாடி வந்து வேதாநாத்துக்கு போனு கேதாநாத்துக்கு பொயிட்டு அங்க ஒரு லிங்கம் இருக்கு பெரிய இதுவே அங்க பொயிட்டு சாமி தரிஸ் சனலா பண்ணிருக்கப்பதா இந்த இதுவ்ல்லா போணு இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷொ போனோ போன வருஷொ வந்து பாத்திங்கனா இது அந்த ம னாலி சிம்லா
சரி சரி நானு பெருசா பெரும் பிளான் பண்ணப்ப இந்த தடவை நம்ம மூணார் போகணு சிம்லா போகணு என்னென்னவோ பிளான் பண்ணொமா கடைசியில இங்கருக் த பீச்சுக் கூட போ முடில
அதை கண்ணு பற்று
அத வீட்ல எல்லா சொல்றாங்க அம்மா ன்னாமா இந்த மாதிரி பிளான் பண்ணிருந்த சொதப்பிட்டியேமா என்னய விடுமா விடுமா நெக்ஸ்ட் டைம் பெருசா இருக்கு ஏதோ ஒண்ணு
எனக் தெரிஞ்சி பிளான் பண்ணாம
ஆமா உண்மதா உண்மதா அதுதாம்ப்பா முடியிது உண்மதா தோழி அதுதா தோழி முடியிது அதுதா முடியிது அதுதா முடியுது நம்ம பிளான் பண்ணா எதுவுமே நடக்க மாட்டேங்குது நா வீட்ல அதான் சொன்னே அம்மா நீட் ப்ளானே பண்ணாம கூட்டிட் புற்க்கண் போய்ர்ர நீ த பிளான் பண்ணி இப்டி சொதப்பிட் டியேமா நீ சரி விடுமா விடுமா பெருசா எதோ நடக்க போது நமக்கு அப்டின்ட்
அத் அது என்னமாத் உண் மதாங்க பிளான் பண்ணாம எந்த ஒரு விஷயொருந்தாலு போறத்து சின்ன சின்ன பயணமாருந்தா கூட அது பிளான் பண்ணாம சட்டனா யோவ் பொலமா பேசிட்டேருப்போ பேசிட்டேர் பாங்க திடில்னு ஆ போலா அப்டின்ட்டு கெளம்பி போவாங்க
தா அதே மாரி தா தோழி நா கெளம்புறதே இந்த தடவ தா ரொம்ப சொதப்பல் ஆய்ச்சி நீங்க சொன்ன மாரி யாருக்கோ கண்ணு பட்டுட்ச் சுத்தி போடணு
ஆமா
சரி சரி சரி இந்த சண்டே என்ன ஸ்பெஷல் வீட் ல
இந்த சண்டே வந்து ஆஹ் இந்த சண்டே வந்து அமாவாசை ஆச்சா அவ்வளோதா ஒரு ஸ்பெஷலு இல்ல எங்க தாத்தாக்கு வந்து சாப்பாடுப்போடு ஹ கா அப்ரோமா வந்து சாப்பாடு போட்டாங்க அவ்ளோத வேற எதுவு வந்து பாத்தீங்ன்னா இது ஆஹ் அவரு வருவாங்க சாய் ஒருத்தவங்க சாப்ட்டாங்க அப்டின்னா கீழ விளல ஆஹ் சாப்டாங்க சாப்டாங்க உடனே நம்ம எளைய போட்டு ஒக்காஞ்சு சாம்பார் சாதோ ஆமா அதுவு உண்மதா கெடையவே கெடையாது கையே வைக்கக்கூடியாது அதுலா வொர்ஸ்ட் சம்பளா நடந்திருக்கு ஒரு தடவ தெரியாம சாமி கும்புடு எல்லாத்துக்கு முன்னாடி எடுத்து சாப்பாடு போட்டு நா சாப்ட்டே அவ்ளவுதான் எங்கம்மா ஃபர்ஸ்ட்ல இருந்து சமைக்க ஆரம்மிச்சு ஏ தாத்தா ஏத்துக்க மாட்டாரா கேட்டா அய்யயோ கடவுளே யா
ல ஏ தாத்தாகு தெரியாத பேத்தி தர சாப்டுச்சு அது எப்டி கோச்சுக்குவாங்க
யோ எங்க அம்மா மொற மொறக்க உக்காஞ்சி சாம்பார் வைக்க ஆரம்பிச்சுச் சி எனக்கு மனசே கேக்கல சேரி ஓகே எதன ஒன்னு உங்ளோட வ நம்பிக்க அது ஆமா இருங்க ஒரு நாள் நல்ல நாள் அன்னைக்கு நா வந்து எல்லா எடுத்து எச்ச பண்ணிறதீங்க ஃபர்ஸ்ட் உக்காந்து மறுபடியு சமைங்க அது வந்து ஆமா என்ன பண்றது உங்ளுக்கு எப்டி போச்சு இந்த வீக் என்ன எங்கன்ன வெளிய போன்னி
இந்த வீக் எங்கவு போலமா எங்க ஸ்கூல் கூட்டிட்டு போன ஸ்கூல இருந்து கூ அதுவே பெரிய வேல ஆயிடுது நமக்கு தா காலையிலஎழுந்து லஞ்ச் கட் னு ஸ்கூல் கூட்டிட்டு ஓடு மறுபடி வீட்டில வந்து வேல செய்யி ந நம்மோ நா ரெடி பண்ணுவே லஞ்ச்க்கு அத முடிச்சிட்டு ஸ் அறக்க பறக்க சாப்ட்டு மறுபடியு ஓடு மணி மூணாயிட்ச்சி ஸ்கூல்க்கு ஓடு ஸ்கூலேந்து ஓடியா இதுங்கள ரெடி பண்ணி ஏதோ லஞ்ச் டிஃபன் பண்ணி குடுக்கணு அதுங்க சாப்டுதோ இல்லையோ அத பாத்தரத்தெல்லா மறுபடியு எடுத்துப் போட்டு கழுவணு அச்சச்சோ இதுங்களா அனுப்பணு வாங்கனத மறுபடியு வருவாங்க ஒரு அட்டகாசம் தோச்சி போட்ட துணிய மடிக்கணு இந்த பாருங்க ரெண்ட் நாளா துணியே மடிக்காம இருக் தெரியுமா
எனக்கு துணி மடிக்கிறதே புடிக்கவே புடிக்காது
எவ்ளோ துணி வேணாலு துவச்சிடலா அந்த மடிச்சி எடுத்து வக்கிற வேல இருக்கு பாருங்க சொச்சொச்சொச்சோ எனக்கு புடிக்காத வேல அது அது ரெண்ட் நாளா அப்டியே கெடக்கு அது இதுவரைக்கு நா கையே வெக் இல்ல நாம அது இருக்குட்டு எவ்ளோ நாள் இருக்குட்டு இருக்கட்டு இருக்கட்டு அந்த பீரோல்ல எடுத்து போட்டாலு அப்டிதா போடப் போறீங்க அங்கருந்து எடுத்து போட்டாலு அப்டி தா போட போறீங்க அப்டியே போடுங்க நீங்க எல்லா அதே சொல்லி
அது என்னமோ உண்ம தா எனக்கு அத் தெர்ல அதா பாத்தாலே இரிட்டேட் ஆகற ஃபீல்
நா தமிழ் சரியா உச்சரிக்கிறேனா பேசுறேனா
ஆ நல்லாதா பேசுறீங்க இதுல என்ன இருக்கு
செரி செரி
கொளாப்ஸ் ஆகு
அப்டியா ஏ ஆ சொல்லுவாங்கல்ல ஏ இவனுவெல்லா இவனுவெல்லா பேசுனா உருது பேசுற மாரியா இருக்கே நீயெல்லா வ்ளோ அழகா தமிழ் பேசுரா அப்டினி
ஆமா நானு நெறைய பேர் பாத்து இருக்கே சில பேருக்கு வந்து உருது பேசுறவங்க வந்து என்னோட ஃப் ஃப்ரெண்டு ஒருத்தவ வந்து பாத்தியனா உருது பேசுவா தமிழ் பேசுவா அவ பேசுறது தமிழா உருதாவே தெரியது ஒரு மாரி மிக்ஸ் பண்ண மாரியே பேசுவா என்னப்பா பேசுற பின்ட்ற மாரி இருக்கு அதுக்கப்புறோ தா போ போக அவங்களுக்கு உச்சரிப்பு வந்து வர ஆரம்பிச் ச அவங்க அம்மா நா நல்லா பேச் சில பேருக்கு அந்த நோட் பண்ண போது அது தெரியு
உம் உம் உம்
நம்ம கிட்ட ச வீட்ல பேசுற மாரி திடீர்னு பேசுவாங்களா ஐய என்னப் என்ன சொல்றா ஒன்னு புரிலியே அப்டின்ற மாரி இருக்கு அது அவ் உங்களோடய வாட்டம் போல ஆனா நீ நல்லாவே பேசுறீங்களே உ சரி இப்ப நல்லாவே இருக்கே
உஹ்ம் இல்ல ரெண்டு மூணு கா ஆ நம்மள மாரி இந்த மாரி பேசிட்டு இருக்கோல இப்ப நா ஆப்ல சிலர்ல்லா சொல்றாங்க சான்சே இல்லைங்க நீங்க எங்க உருது பேசுற மாரி தவ் அந்த நடுவுல அது வரவே மாட்டேங்குது அப்டின்ட்டு தமிழ் நல்லா தெளிவதா பேசுறீங்க ஆஹ் அந்த நம்மளோட தாய்மொழி வந்துரு தாய்மொழி வரு அது நானா சொன்னாதா உண்டு இந்த மாரி நா தமிழ் பேசுறே உருது பேசுறே அப்டின்ட்டு
இல்லக்கா ஆமா நல்லாவே தெரிது நல்லாவே தெரி
ம் சரி தோழி தோழி நமக்கு நேர முடிஞ்சிச்சு தோழி நாளைக்கு ஈவினிங் இந்த மா இந்த இந்த நேரத்துக்கு கால் பண்ணட்டு மா நானு
ஆஹ் நீங்க மெசேஜ் போட்டு கால் பண்ணுங்க நா வரே ஆஹ் நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க